தம்பி கேக்குதுங்ளா
ஆ எப்புர்ருக்கீங்மா
நல்லாருக்கே தம் நல்லாருக்கேங் தம்பி எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்கரங்மா
சாப்டிங்ளா
ஆ இப்பதா சாப்ட நீங் சாப்டிங்ளா
சாப்டமா நீங்க என்ன சாப்டிங்க நாங்க இட் ட்லி சட்னி சாம்பார்
இ நாங்களு இட்லி சாம்பார் தாங்க
செரி செரிங்க தம்பி அப்றோ என்ன படிப்பெல்லா எப்டி ஆஹ் போயிட்டாங்க தம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்க இந்தா உக்காந்துருக்கோம் தண்ணி வந்திச்சு அதனால புடிசிட்டு அப்டியே உக்காந்துருக்கோ
அப்படியா ஆன் உங்களுக்கு எப்போ தண்ணி வரு
எங்களுக்கு டெய்லி வராது ஆவங்க அவங்களுக்கா எப்பத் தோணுதோ வாரத்துல ஒ ஒரு ரெண்டு நாள் வரு ஒரு ஒரு ஒரு நாள் வரு அதுக்கப்பறோம் எத் தண்ணி ஆன் இப்போ ஃப்ரைடே தெறந்து விட்டாங்கன்னா இந்த அடுத்து ஆன் ஒரு டே தேர்ஸ்டே அந்த மாரி த நெக்ஸ்ட் ஃப்ரைடே இல்லைன்னா அந்த தேர்ஸ் டே அந்த மாரி தெறந்துவுடுவாங்க
ஓ அப்டிங்ளா சேர் சேர் செரி அப்டிதா வரும் அப்ப தண்ணியெல்லா செலவு பண்றதெல்லா
செலவு பண்றதெல்லாம் ஆஹ் அதெல்லாம் அடிக்கடி ஃபில்லாயிட் டு ஃபில் பண்ணி டிரம்மு இதுல எல்லாமே ஃபுல்லாக்கி வச்சிருவோ உம் நீங்க இருக்கர இடத்துல தண்ணி க்கு பிரஸ்
எங்குளுக்கு தண்ணி பிரச்சனேயே இல்லைங்க எப்பவுமே ரெகுலரா டெய்லியும் தண்ணி வந்துரு ஆன் என்னைக்காச்சும் யான எதுவு உடைச்சிச் சி அந்த மாதிரி அந்த நா தா தண்ணி வராது மத்தபடி தண்ணி எல்லா க கரெக்டா ரெகுலரா தினமு வந்துரும்
ஆனா நீங்க இருக்கிற பக்கோ இப்ப மழையா
ஆன் மழ பெஞ்சிட்டு இருக்குது பயங்கர மழ ரே எங்களுக்கெள்ளா ஆரஞ்ச் அலார்ட் விட்டுருக்காங்க
ஆஹ் ஆஹ்
ஆஹ்
அதி கனமழ வர்துக்காவது
ஆமா இருக்கு நாளைக்கு இத விடையும் கனமழை இருக்கும் சொல்லிருக்காங்க அனால மழை பெஞ்சிட்டு தா இருக்குங்க ஆமா மழை எங்களுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாசதுக்கு மழை மழை இருக்கும் அந்த மாரி ஏரியால தான் நாங்க இருக்கோ
ஆஹ்ஹா செரி செரி இடி இடில்லா இடிக்குமா இல்ல மழை மட்டும் தானா
இடி மின்னல் மழ காத்து புயலு எல்லாமே இருக்கும் அஹ் ஆ புயலு வர் ரோ புயல் அடிக்கு காத்து காலையில எல்லா செ ரியான புயல் மழ தாங்க ஆஹ் ஆமா பயங்கர ம ழ காத்
உம் து வேலைக்கெல்லா பா பாத்துதா போனும் அப்போ ஹலோ
டயில்லா தா மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா இப் ரெண்டு மூண் நாள் தா மழ ஸ் ஸார்ட் ஆயிருக்கு ஆனா நா ம் ஆனா மழ மழ காலம் மாரி ஆயிடுச்சு ஃபுல்லா
ஆஹ் ஹா
ம்
வேலைக்கெல்லா போய் ப்போ பாத்து போயிருவீங்களா இல்ல
ஆ போயிருவோ போயிருவோ அது மழ வந்துட்டே தா இருக்கு வேலைக்கு போய் தானே ஆக வேண்
ஆமா ஆமா
ஆ வேலைக்கு போனா தா சம்பளோ ஆ
ஆ அ
அதலால கண்டிப்பா நாங்க போய் தா
ஓகே ஓகே நீங்க அங்க இருக்கிற எடத்துல இப்போ எப்படி டெய்லி தண்ணி தொறந்து உட்டுருவாங்களா இல்ல வாரத்துல எப்பயுமா இல்ல ஹலோ
ங்களா
ஆ நீங்க இருக்குற எடத்துல எப்படிமா டெய்லி தண்ணி தொறந்து உட்ருவாங்களா
ஹலோ
ம்மா கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க தம்பி இப்பதா கேக்குது எடையில கொஞ்ச பிரேக் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு கொஞ்ச
ஆம்மா எங்களுக்கு கொஞ்ச நெட்டு் இஷ்யூ தா நெட்ஒர்க் ப்ராப்ளம் கொஞ்ச இருக்கு மழை ஆ மழை மிஸ்ட்டு இதெல்லா இருக்குல
ஆமா ஆமா என்ன
கொஞ்ச பிரேக் ஆ ஆமா அதனால பிரேக் ஆகு
இப்ப நீங்க இருக்கிற எடத்துல வந்து டெய்லி தண்ணி ஓபன் பண்ணி உட்ருவாங்க அப்படித்தானே
ஆமாங்க காலை அதாவது டைமிங் குறிப்பிட்ட டைம் தா எப்பவும் வர இல்ல இல்ல கால் லைல ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி செவன் பாட் ஃபை வரைக்கு வரு தண்ணி
ஓகே ஓகேங்மா
பண்ணிருவாங்க மறுநாள் கா வரு
அது தண்ணி ஓபன் பண்றதுக்கு தனியா ஆள் இருப்பாங்களா இல்ல நம்மளே ஓபன் பண்ணிக்கிற மாரியா
இல்ல இல்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு‌ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு டைமு காலையில
ஆ ஆ
ஹலோ ஈவி்னிங் டைம் வேற ஒரு ஏரியாவுக்கு ஓப்பன் ஆ வே இன்னொரு ஏரியாவுக்கு வேற டைம்ல பண்ணிவிடுவாங்க ஈவினிங் டைம்ல மாத்தி மாத்தி ஆ டேங்க் ஃபுல்லானது வேற ஏரியாவுக்கு மாத்தி விடுவாங்க
ஆ ஆ ஓகே ஓகே சேரிங்மா
எங்கு பிரச்சனையே இல்ல அதாவது காட்டுக்குள்ள ஊத்து தண்ணி எங்களுக்கு வரு பக்கத்துல இது சோலை சோலைக்குள்ள இருந்து ஆ சோலைக்குல இருந்து வரு ஊற்று தண்ணினால எங்களுக்கு எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்கு கொறையாது வெயி டைமும் தண்ணி வந்துட்தா இருக்கு
சேரி சேரிங்க அப்ப தண்ணிக்கு பிரச்சனையே இல்ல
தண்ணி காத்து எல்லாமே எங்களுக்கு இயற்கையாவே இருக்கு எங்களுக் பொலுயூஷன் எல்லா அதிக இருக்காது அனால எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லா இல்ல
இப்போ உங்க இதுல வந்து இந்த பலாப்பழ சீசன் அதெல்லா உங்க பலா பழல்லா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க
ஆமாங்க எங்க எங்க தோட்டத்துலயே இருக்குதுங்க எட்டுக்காய் போட்ருக்குது இந்த தடவ
ஹோ ஹோ
அ இருக்குது இன்னு கொஞ்சோ ஒ இன்னு ஒரு அடுத்த மாசங்போது எல்லா காயு ஒரு பழுக்குற ஸ்டேஜுக் வந்துரு
ஆ அடுத்த மாசந்தா பழுக்கற ஸ்டேஜே
ஆமா இல்ல இந்த மாச லாஸ்ட்டுக்குள்ள பழுத்துரு இன்னு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள முள்ளல்லா விரி ச்சினா பழுத்த க பழுக்கற ஸ்டேஜி வெட்ற ஸ்டேஜு ஆயிரு அப்ப வெட்டிக்லா உங்குளுக்கு குடுத்து உட்றோ
ஆ குடுத்துடுங் குடு
அ அ அ சாப்புடுங்க நீங்க இந்த பக்கோ ஊருக்கு வர மாரியே இல்லிங்ளாங்க ஐடியா
வந்துருவாங்க நானு அ நானு இப்ப இந்த அடுத்த வார சனிக்கெழம கெளம்பலாண்ட்ருக்கோ ஹலோ
ரிங்க சேரிங்க மழ டைமுங்க
இல்ல நாங்க வந்துட்டு ரெண் நாள் இருந்துட்டு கெளம்ப
அப்பிடிங்ளா சேரிங்க வந்து இங்க இருக்ற மாரி இல்ல
இருக்கற மாரி இல்லீங்க
அ அ
வேல செய்ணுமில்லீங்க ஒரு கிளாஸ் போயிட்ருக்கறே அந்த கிளாஸ் ட்டு முடிக்கிணு
அ
அங்க போணுங் மில்லைங்க
ஆமா சே எப்ப போயி இதல்லா மாக் சீட்டு அந்த மாரில்லா எதுவு வாங்கறதுக்கு இருக்குங் ளா
ஆ வா வாங்கணுங்க போயிட்டு தா வாங்கணு ஆ அது வந்து இன்னு அடுத் த மாசத்துல போய் வாய்ங்கு வாய்ங்க்லா
ஆ ஓ சேர் சேர் சேரிங்க அ எப்டி நீங்க மட்டு போய் வாங்குவிங்ளா அப்பா அம்மா கூட யாரு வர்ணுங்ளா
புரில இல்லல்ல நா நாங்களே போனா குடுத்துருவாங்க அது ஒன்னு பிரச்ன இல்ல நாங்க போயிட்டு சைன் பண்ணனு சைன் பண்ணிட்டு ஃபோட்டோ கேப்பாங்க அது ஒரு ஃபோட்டோ மட்டு குடு த்துட்டு சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துக்லா
சேரி சேரிங்க சேரிங்க
ஏற்கெனவே ஃபஸ்ட்டு ஏற்கெனவே அஞ்சோட அஞ்சு செம்மோட இதுக்கு மார்க் ஷீட்டு குடுத்துட்டாங்க அப்பயே எக்ஸாம் முடிய முடிய செம்மு முடிய முடிய குட்த்துருவாங்க இந்த லாஸ்ட்டு செம்மோடது மட்டு
அப்டிங்ளா செரி செரி வீட்ல யார்ல்லா இரு க்காங்க
புரிலீங்க
ஆறதுங்ளா சேரி சேரி செரி சாம் சாப்பாட்லா நீங்ளே சமச்க்வீங்ளா
இல்லல்ல இங்கங் நாங்க வெ வெளிய இருக்கோ சித்தி வீட்ல தா இருக்கோ
அ அ அ அப்பிடியா அ சொல்லுங்க சொல்லுங்க தம்பி கேக்குது அ ஓ செரிங்க செரிங்க சித்திக்கு பிள்ளைங்கள்லா இருக்காங்களா
ஆ ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க
சேர் சேர் தங்கச்சியவுங் கூட எல்லா சண்ட போடுவீங்க
ஆ அடிக்கடி அடிக்க வேண்டியதா அடிச்சி விளையாட வேண்டியதாங்க
ம் ம் சேரிங்க சேரிங்க உங்களுக் அ
நம்ம ஏதா விளையாட்டுக்கு அடிப்போ அவுங்க சீரியசா எடுத்துட்டு அழுவாங்க அதனாலதா
ம் எப்டினாலு அண்ணன் தங்கச்சிங்கன்னா அடிதடி இருக்குதானே செய்யு இல்ல
நம்ம எதுன்னு சொன்னா அவங்க அவங்க புடிக்காது அப்புறோ அ சித்திட்ட இல்லன்னா அம்மாட்ட சொல்லிருவாங்க அப்புறோ அவுங்க நம்மள திட்டுவாங்க எதுக்கு அடிக்கிறீங்க அடிச்சிட்டே இருக்கற அப்டின்னு
சேர் நீங்களு கொஞ்சோ அன்பா இருங்க தங்கச்சி அவுங்கள்ட
எங்க அப்புறோ சொன்னா கேட்கணும்லைங்க அதனால
அ அ செரிங்க செரிங்க தங்கச்சி அவுங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்க
ம் ஒரு தங்காச்சி செவன்து இன்னொரு தங்கச்சி சிக்ஸ்த்து ஃபிப்த்து போறாங்க உன்னொரு தங்கச்சி தேர்டு ஸ்டாண்டர்ட் போயிருக்காங்க
அப்டிங்களா செரிங்க செரிங்க ஆ போயிட்டாங்களா ஸ்கூலுக்கு அவங்கல்லா
ஆ அவுங்களா போயிட்டாங்க
செரி செரி சித்தி அவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா இல் ல வீட்டுலதா இருக்காங்களா செரி செரி அ அ ஆ அ சித்தி அவுங்களுக்கு ஏதாது ஒரு பார்ட் டைம் ஜாப் சொல்லி வேலைக்கு போ சொல்லுங்க பிள்ளைங்கல்லா இருக்காங்கல்ல
அவங்க சொ அன் போறேன் தா சொன்னாங்க அ எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சின்னா போறே அப்டின்னு சொன்னாங்க நீங்க வீட்டு வேலைய பாக்குறதுக்கே கரெக்டா இரு
சேரி சேரி சேரி எ இங்க வந்தீங்கன்னா வீட்பக்கோ இங்க வாங்க வீட்டுக்கு வாங்க வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க ஆ சேரி தம்பி சேரி நம்ம இன்னொரு முறை கால் பண்ற தம்பி செரிங்க அ அ அ